ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆங்க கேக்குது
ஆ அ உங்க பள்ளிக்கால நினைவுகள பத்தி பேசலாமா
ஆ பேசலாமே
அ அ அ என்னோட பள்ளியில நடந்தத பத்தி நா உங்ககிட்ட பகிர்ந்துக்கறே ஆ அங்க என்ன நடச்சு நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத நினைவுகள் நடந்திருக்குன்னு தா சொல்லுவே ஏன்னா பொதுவா இப்ப நம்ம பள்ளிக்கால நம்ம எடுத்துக்கிட்டாவே சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு தருணம் தா நம்ம வாழ்க்கையில உள்ள தருணம் தா வந்து ரொம்ப அழகான ஒன்னு மறக்க முடியாத இருக்கு அது என்னோட நண்பர்களோட நா வந் து தோழிகளோட செலவழித்த நேரம்தா வந்து அதிகமாவே எனக்கு வந்து இருந்துச்சு அ அவங்களோட வந்து இந்த கிளாஸ கட்டடிக்கிறதா இருக்கட்டு ஆ இல்லன்னா அவங்க கூட சேர்ந்து படிக்கிறதா இருக்கட்டு இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து மற க்க முடியாத இதுதா இருந்துச்சு அந்த மாரி உங்களுக்கு வந்து பள்ளிக்கால நினைவுகள் வந்து என்னனு என்ட பகிர்ந்துக்க முடியுமா
ஆ கண்டிப்பா ஆ எனக்கு வந்து பள்ளி வந்து ரொம்ப நல்லா போய்ட்டு போனது
ம்
எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாருமே அப் இப்ப வந்து உள்ள டீச்சர்ஸு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க பே சும் போது எல்லாமே நமக்கு வந்து நம்ம அவங்கள்ட ஷேர் பண்ற மாரி இருந்துச்சு இப்ப இருக்க அதே மாரி ஸ்டெட்டாவு இருப்பாங்க எதா இருந்தாலு மே ஒரு பனிஷ்மெண்ட் குடுத்தாங்க சின்ன சின்னதா கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அது இருக்கணுன் தா நா நினைக்கிறே சின்ன சின்னதா கொடுக்குற பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டுதா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பயோ அதே மாரி நமக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாவு இருந்தாங்க
ஓ சின்ன சின்ன பனிஷ்மென்ட்ன்னு சொன்னீங்கல்ல அது எந்த மாதிரியான
அ என்ன சின்னதா அந்த தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க சின்னதா தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டி போட சொல்லுவாங்க
ஆமா இல்லாட்டி க்ரௌண்ட ஓட சொல்லுவாங்க
ஆமா க்ரௌண்ட்ல ஒரு ரவுண்டு ஓடு அது எல்லாமே நம்ம இப்போ நெனச்சி பாத்தா அது எல்லாமே சந்தோஷமா தா இருக்கு
அதெல்லா நமக்கு இப்ப இருக்காதா அப்படிங்கிற மாரிதா இருக்கு உண்மையிலேயே அதெல்லா அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் தொட நானு சின்ன பிள்ளைல படிக்கு போதுலா அந்த வெளியில வாங்கி சாப் புற அதெல்லா அந்த சின்ன சின்ன இப்ப வந்து நெறைய இதெல்லா இருக்கு ஆனா அ இப்ப வந்து இந்த பழங்கள் இந்த எழந்த பழோ ம் இந்த மாரி எல்லா அந்த மாதிரி ஃபுட் எல்லா வித்தாங்க அப்ப எல்லா அது இப்ப உள்ள சொல்ற மாதிரி ஹைஜீனிக்கா என்னங்றது நமக்கு அப்ப தெரில ஆனா அதுதா இப்ப திரும்ப வந்து இப்ப இதுவாயிட்ருக்கு ஏனா நல்லது அப் அப்டிங்கிறது எல்லாரு சொல்ற மாரி இருக்கு நம்ம பள்ளியில அனுபவி ச அதுதா வந்து சந்தோஷமான காலங்கிற மாரி இருக்கு இப்போ உள்ள பிள்ளைங்கள விட
ம் சேரியா சொன்னிங்க ஆமா அந் அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கட்டு நம்ம அப்போலா வெளியில போய்லா விளையாடுவோ ஆ இப்ப எல்லா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளயே தா இருக்கு அதுவு இப்ப அந்த ஒரு படிப்பு சுமைய வந்து அதிகமா அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து வெளியில போய் விளையா ஒரு ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு இப்போ மாறிடுச்சு நம்மல்லா வந்து நம்ம பாதி நேரோ வந்து இந்த அ பிடி பிரியடுல விளையாடுறதா இருக்கட்டு அப்புறோ உக்காந்து படிப்போ அப்படியா இருந்தாலுமே நல்ல மார்க் மதிப்பெண்கள் எல்லாமே நெறைய தா நம்ம பெற்றிருந்தோ ஆனா இப்போ வந்து ரொம்ப ஒரு படிப்ப மட்டுதா திணிக்குறாங்க
ம் விளயாட்டு இதுலயெல்லா வந்து வேணா விளாட்டுனா எப் எப்புடி இருக்குன்னா ஆ இந்த ஃபுட்பாலு அது ஆ இந்த கிரிக்கெட்டு அதாது நம்ப வெளில போயி விளாட்ற இப்ப இன்டோர் கேம்ஸ் செஸ்சு இந்த மாரி இதுதா ஸ்கூல்ல வந்து அதிகமாக விளாட ஆரமிச் சாங்க உள்ளாரையே பிள்ளைங்கள வச்சி கொஞ்சோ கொஞ்சோ நேரோ விளையாட்லா அப்டின்ட்டு ஆனா நம்ம வந்து கண்ணம் நறைய விளையாட்டு என்னென்னவோ விளாண்டோ ஆனா ஸ்கூல்ல படிக்கு டிங்கு போது இப்ப அதெல்லா பிள்ளைங்களுக்ல்லா இப்ப எதுவுமே தெரியறது இல்ல
ஆ
அதே ஆம்மா
ஆமா அது இந்த பொறுமைன்ற ஒன்னே வந்து இப்ப இருக்க கொழந்தைகள்ட்ட கெடையவே கெடையாது ஆ கத்துக்றதா இருந்தாலு ஒரு மேலோப்பா பாக்குறாங்க அவ்ளோதா ஆ போமா அப்டின்ட்டு அந்த அளவுக்கு பொயிட்டாங்க நம்பல்லா வந்து ஆ அப்போ நம்ளுக்கு என்னாதா அடி வாங்குனாலும் ம் சொல்லுங்க
இல்ல அப்ப அதே மாரி நமக்கு சின்ன பிள்ளைல ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன விஷ்யோ நடந்தாலோ இல்ல ஒரு சின்ன பொருள் கெடச்சாலு அது நமக்கு பெருசா தெரியு சந்தோஷப்படுவோ இப்ப பிள்ளைங்ளுக் குல்லா அந்த இது எதுமே இல்ல அதுதா அந்த மாரிதா இருக்கு ம்
ம் கரெக்டா சொன்னீங்க அது மாரி நம்ப வந்து இந்த வந்து பள்ளிக்காலத்துலல்லா பாத்திங்ன்னா இந்த பகிர்ந்து வேற சாப்டுவோ இந்த லன்ச்சு பீரியட்ல்லா வந்துச்ன்னா அதெல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சிலர் வந்து பெரிய அ நம்ப சாப்டாத உணவு கொண்டு வருவாங்க ஒருசிலவங்க ரொம்ப ஆ இந்த ஏழ்ம கஷ்டப்பட்ற மாரி அந்த மாரி அந்த எல்லா ஒரு உணவையுமே வந்து நம்ம பகிர்ந்து சாப்டுவோ அது வந்து இன்னு சந்தோஷமா இருக்கு ஏதோ வந்து குடும்பத்துக்குள்ள வந்து உட்காந்து சாப் புட்ற மாதிரி அந்த மாரி உங்ளுக்கு நினைவு இருக்கா
இருக்கு இருக்கு அப்ப அதா சொல்றே ஒரு பொண்ணு ஹோட்டல்லேந்து வாங்கிட்டு வருவா ஒரு பொண்ணு நம்ம ஸ்கூல்ல சத் துணவு குடுப்பாங்கள அந்த சத் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க நம்ம வீட்ல இருந்து கொண்டு போவோ இது மாரி எல்லாத்தையுமே இப்ப வந்து நம்ம எதையுமே பாக்க போறது பாக்க மாட்டோ எல்லாமே உக்காந்து சாப்புட்ற அந்த அப்ப எனவோ அந்த சத்துணவு சாப்பாடு கூட டேஸ்டா தெரியு நல்லா இருக்கு அப்ப அத சாப்பிட மாட்டோ நானா வீட்டு சாப்பாட கூட குடுத்துட்டு அந்த சாப்பாடு வாங்கில்லா சாப்ட்டு இருக்கே அது எனக்கு ரொம்ப புடிக் கு அந்த மாறி இத எல்லா நல்லா இருந்துச்சு அப்ப எல்லாமே விளையாட்டுல இருந்து பிள்ளைங்கள ஃப்ரீயா குடுக்கற இருக்குறது சேரி அதே மாறி நைட்டு விளையாடுவோ அந்த நைட்டு கரெட்டா தூங்குவோ காலையில எந்திரிக்கிறது எழுந்திருச் ச்சு கொஞ்சே நேர படிக்கணு இப்புடி எல்லாமே வந்து அப்போ ஒரு இதுவா இருந்துருச்சு
ஆம்மா அது நல்லா இருக்கு ம் இப்பயுமே வந்து இப்ப இந்த வாழ் க்கைகுள்ள அதது நம்ப திருமண வாழ்க்கைக்குள்ளே போனவுன்னுமே ஐயையோ அது நம்ப சின்ன வயசுகாலத்துலே நம்ப இருந்திருக் கலாமே அப்புடின்னு எல்லா எனக்கு நெறையவே தோணு அப்பனா இந்த இந்த கஷ்டோ எதுவுமே அதுல நம்ப பாட்டுக்கு ஆ அந்த ஒரு சந்தோஷோ இருந்துச்சு இப்ப பாத்திங்கன்னா வந்து ஆ ரொம்ப இது ஏதாது யோச்சிக்கிட்டேதா இருக்கோமே தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாதா இருக்கு ம்
பா கண்டிப்பா அது இருக்கதா செய்யு எல்லா கல்யாணோமாணோ பிள்ளைங்ளுக்குமே அது இருக்குது கண்டிப்பா ஏன்டா நம்ம சின்ன வயசாவே இருந்துர கூடாதா நம்ம பாட்டுக்கு அம்மா அப்பா இருக்காங்க நமக்கு தேவையானத செய்வாங்க நம்ம பாட்டுக்கு ஸ்கூல் போவோ வருவோ விளையாடுவோ இப்டியே லைஃப் பொயிட்ருன்சி அதுவேதா எல்லாருக் குமே எதிர்பார்க்றது இப்ப அதுதா நம்ம அப்டியே ஏ இருந்ருக்லாமே அப்டிங்கிறதுதா ஆ அனா எல்லா கண்டிப்பா கண்டிப் இப்ப அது மட்டு கிடைக்கவே கிடைக்காது
ம் ஆமா அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆ ஃப்ரண்ட்சு அப்புறே மேட்டி இந்த ஸ்கூல்ல எல்லா வந்து இந்த பிட்டி பீரியட்லா பாத்திங்கன்னா ஒன்னன் ஒன்னோ அந்த கொக்கோவாக இருக்கட்டு லாங் ஜம்ப்பு எல்லாமே நெறைய ஒரு விளையாடுறதே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாவோ போகு நா வந்து அதுல இருந்து ஆ விளையாட்டுத்துறையில நா அதிகமாவவு ஓட்னேனா எனக்கு அதனால முக்கவசி சில நேரே ஆனா வந்து வகுப்புல இருக்கிறத விட கிரௌண்ட்ல இருந்ததுதா எனக்கு அதிகமா வேணு ஆம்மா எனக்கு அது ரொம்ப புடிச்சமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த பள்ளி காலத்துல
ஓகே ஓகே ஓகே அது ஆமா கண்டிப்பா அதே மாறி நா அந்த பபிப்து அந்த மாறி படிக்கு போதே இப்ப பிள்ளைங்கலா‌ டேபிள்ஸ் படிக்கிறதுக்கு கூட இது பண்றாங்க அப்ப ஒரு பிட்டி பீரியட்டு விடுறதுக்கு எங்க சார் சொல்லுவாங்க இந்த சிக்ஸ்டீன் டேபிள்ஸ்சா டென் டைம்ஸ் புல்லா நீங்க எழுதி காம்ச்சுடு டூ விளையாட போங்க அப்டின்னு சொன்னோன்ன நம்ம அத டென் டைம்ஸ் எழுதுவோ அது‌ வந்து அப்ப வந்து நமக்கு பீரியட் வேணு பிட்டி பீரியட் வேணு அத நம்ம எழுத எழுத ஆட் ட்டோமேட்டிக்கா இது ஒரு சைடு அப்போ அவுங்க சொன்னது எல்லா கரெக்ட்டு தா நம்ம எழுதிக்கிட்டே இருக்கு போது அது ஒரு இது அப்ப வந்து நமக்கு என்ன பிடி பீரியட் வேணு அதுக்காக நம்ம இத கடகடனு எழுதுவோ அப்புடின்ட்டு எழுதி கொடுத்துட்டு அந்த பீரியடு விளையாட போறதுங்கறது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு எழுதி கொடுத்துட்டு எப்படா போவோ அதே மாறி சில மிஸ் சு வந்து ஒவ்வொரு நேரம் கிளாஸ் வந்து அவுங்க வ ராத அன்னைக்கு வந்து பீட்டி பீரியட்டா சார் கிட்ட‌ கேட்டு எடுத்துக்கு வாங்க நாங்க இந்த நேரத்துல கிளாஸ் எடுத்துக்குறோ அத எல்லா அத எல்லா வந்து ஆமா ஐ ய்யோயோ என்னடா இப்புடி போச்சே அடிங்கிறது சொல்ற அத எல்லா நம்மளுக் கு ஒரு மாறி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போ ஐயோ இது இப்புடி நடந்துருமோ அப்புடி நடந்துருமோ அப்புடின்ட்டு
ஆமா அப்புறோ மேலு இந்த பத் தா‌ம் வகுப்பு இந்த பொது தேர்வு வரப்பல்லா பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு என்னமே நம்பள போட்டு நெருக்கற மா றி இருக்கு கழுத்த பிடிச்சு நேருக்குற மாறி இத படிக்கணு அத படிக்கணு இத படிக்கணு ஆனா எப்புடியுமே படிச்சு முடிச்சு வந்து நம்ம வந்து ம மதிப்பெண்களு நல்லாவு எடுப்போ அது வந்து அந்த ஒரு ரெண்டு வருஷமே ரொம் பா சுவாரசியம்
ஆமா க்ரோமு கண்டிப்பா கண்டிப்பா அந்த டென்த்து டென்த்து டுவெல்த் திரும்புரதெல்லா பெரிய இது தா அதெல்லா ஆனா ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு அந்த டென்த்து கூட அவ்ளோ ஹாப்பியா போனே காலைல ஸ்கூலுக்கு போயிடுவோ செவன் கிளாஸ் ஸ்கூல்ல இருப்போ அப்ப வந்து ஸ்டடிஸ் வப்பாங்க பசங்களுக்கு வேணா பச பாய்ஸ்க்கு வந்து அ நைட் ஸ்டடி வப்பாங்க கேள்ஸ்கு அனுப்புச்சி வுட்ருவாங்க‌ ஆனா ஒரு எயிட் தேட்டி நைன் வரைக்கு உக்காந்து படிக்க வைப்பாங்க ஸ்கூல்ல வந்து அந்த ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் குடுத்துருவாங்க ஸ்நாக்ஸ் டீ இதெல்லா குடுத்துட்டு அப்புயுமே எங்கள ஒன் ஹவர் விளையாட விடு வாங்க மிஸ்சு எல்லா அப்ப எல்லா கொஞ்ச நேரம் அந்த ஸ்டடிஸ்க்கு முன்னாடி ஸ்கூல் முடிஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்நாக்சு இல்ல காபியோ பாலோ குடிச்சிட்டு அதெல்லா ஸ்கூல்லேயே ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா நா படிச்சதெலா நாங் கவர்மெண்ட் ஸ்கூல் தா அந்த ஸ்கூல்ல அவ்ளோ ஒரு இதுவா பாத்தாங்க பண்ணிட்டு எங்கள விளையாட விட்டா அதுக்கப்றோ வந்து படிக்க வச்சாங்க அப்போ வந்து ஒரு கஷ்ட இதுமே எனக்குலா தெரியல நல்லா ஒரு ஹாப்பியாருந்துச்சு சந்தோஷமா போய் படிச்ச மாரி ஒரு பீல் ஆ இருந்துச்சு பிரெண்ட்ஸ் கூட இருக்கிறது அதோட நா தனியாருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் தா வந்து எனக்கு நெறையா அப்டிதா இருக்கணுனு ஆசப்படுவே ஆமா ஏனா வீட்லன்னா எனக்கு அவ்ளோக்கா புடிக்காது தனியாருக்கிறது விட்லன்னா பிள்ளைங்க கூட விளாட புடிக்கு அவ்ளோ தா மத்தபடி ஸ்கூலுங்கிறது எனக்கு அப்ப அவ்ளோ பிடிச்சு நா போய்ட்டு
ஒரே பொண்ணா அதுனால அப்டி இருக்கலாமோ
ஆமா ஆமா அது தா எனக்கு அந்த ஒரே பொண்ணா வீட்ல இப்ப அண்ணே தம்பி யாராது இருந்தா மேபி மாறிருக்கலா அப்ப எல்லா வந்து எனக்கு ஸ்கூல்ல தா இருக்கணுனு ஆசப்படுவே ஸ்கூல் போணு வரணு அப்டின்னு தா ஆசப்பட்றது
ம் பரவால்ல அங் இங்க வீட்ல உள்ளதுதா அங்க கொஞ்சோ எடுத்துக்கிட்டீங்ளே அதுவே சந்தோஷோந் தா மதிப்பெண் நல்லா வாங்கியிருந்தீங்ளா அங்க படிச்சு
ஆ ஓகே தாம்ப்பா நானு நா என்ன சொல்றது அப்போ வந்து நல்லா தா படிச்சே ஆனா மார்க் கம்மி ஆயிட்ச்சு த்ரீ நைன் எயிட் தா நானு
ம் ம் சேரி சேரி அதுவே
ஃபோர் ஹண்ட்ரட் தா டூ மார்க்ஸ் கம்மி அப்போ வந்து அது வந்து எனக்கு பெருசா தாருக்கு அப்ப வந்து ஃபோர் ஹன்ரெட் ஃபோர் ஃபிப்டி எடுக்கறதே பெரிய விஷயமாருக்கு ஆமா ஸ்கூல்லலா கொஞ்சோ நல்லா தா படிச்சுட்டுருந்தே காலேஜ் வந்து தா கொஞ்சோ படிப்பெல்லா அப்டியே இதுவாய்டுச்சு
எல்லாரும்
ஆம்மா ஸ்கூல்ல
நீங்க வந்து நெறைய நெறைய விஷயங்க வந்து ஏகிட்ட பகிர்ந்துருக்கீங்க உங்க பள்ளிக்காலத்துல உள்ள நெறைய விஷயங்கள் அது பள்ளி பள்ளில நீங்க என்னென்ன மாரி விளையாடுனீங்க உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாருந்துச்சு நன்றி
ஓக் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாருந்துச்சிப்பா நன்றி நன்றி